சொல்லுங்க நல்லா இருக்கேன் தோழி
ஆ இன்னைக்கி வந்து பாத்தீங்க அப்டின்னா நம்ம திட்டமிட்டு ஒரு செயல செய்வதனால ஏற்படக்கூடிய ஆ நன்மைகள் நா அதன் மூலமா நம்ம தவிர்க்க கூடிய இக்கட் டான சூழ்நிலைகளை எவ்வாறு நம்ம தவிர்த்துக்கலா அப்டிங்கிறத சில உதாரணத்தோடு நம்ம வந்து தொடர்ந்து பேசுவோம் தோழி
கண்டிப்பா கண்டிப்பா தோழி அதாவது திட்டமிடல் அப்டிங்கிறது வந்து எல்லா விஷியத்துக்குமே பொருந்தும் இப்போ ஒண்ணுமே இல்ல இப்ப நம்ம ஆ வீட்ல இருக்கற பெண்கள்ங்கிறங்காட்டி இப்போ இன்னைக்கி இன்னைக்கி இந்த வேல செய்யனுன்னா அதுக்கு முக்கியமா என்ன பொருட்கள் தேவ அப்டிங்கிறதுல நம்ம மொதல வீட்ல வந்து அத வாங்கி வைக்கனும் மறக்காம இருக்கறதுக்கு எனக்கு எப்பயுமே பாத்தீங்கன்னா ஏன்கிட்ட ஒரு நோட்டும் பென்னும் இருந்துகிட்டே இருக்கும் அதுல பாத் தீங்கன்னா நானு வந்து க அங்கங்க இது பண்ண மாட்டன் அங்கங்க நோட் பண்ணிக்குவன் இன்னைக் இன்னைக்கி இது எழுதனும் இன்னைக்கி இத வாங்கனும் இந்தைக்கி இந்தைக்கி வேல செய்யனும் இன்னைக்கி இத முடிக்கனும் அப்டிங்கிற மாரி நா வந்து எழுதி வச் ச்சிவங்க எழுதி வச்சோம்னாதா வந்துட்டு நமக்கு வந்து அந்த அந்த அந்த அந்த திட்டமிடல்ங்கிறத வந்து நம்ம சரியா செய்ய முடியும் இப்ப காய்கறிகளே நம்ம வாங்கி வச் சிட்டோம் வச்சிகோங்களே பிள்ளைங்களுக்கு காலையில எந்திரிச்சி ஓ இந்த காய் இருக்கா இத நம்ம நாளைக்கு வந்து செஞ்சி நம்ம குடுக்கலா அப்படிங்கற ஒரு திட்டம் இது வந்து நா ஒரு சின்ன ஒரு இதுக்காக சொல்றேனுங்க இதேதா நாளைக்கு ப பிசினஸ் பண்றதா இருக்கட்டு ஒரு ப பணம் சே சேமிக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ப்ராப்பர் பிளானிங் வந்து கண்டிப்பா திட்டமிடறதுங்கிறது வந்து ஒரு முக்கியமான அங்கமா நான் பாக்கற
நிச்சயமா தோழி நிச்சயமா அதே மாரிதா நாங்க இங்க வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்டின்னா இப்ப நம்ம முன்கூட்டியே நம்ம சொன்ன மாதிரி இப்ப எதாவது ஒரு மாதாந்திரம் இந்த மாதம் நமக்கு வந்து ஒரு முப்பதாயிரம் அல்லது நாப்பதாயிரம் ஆ ஒரு வரவோ அல்லது நம்ம ஒரு செலவு செய்ய வேண்டிய சூழ்நெல இருந்தா என்னன்ன செலவுகள் வந்து மொதல்ல நம்ம செய்ய போறோம் அந்த செலவு வந்து மோ ஆ அவசியமா அல்லது அத்தியாவசியமா அப்டிங்கிறத வந்துட்டு முதல்ல வந்து ஒரு நோ ட்ல எழுதிக்குவோ வரவு எவ்ளோ இந்த மாதம் நம்ம பால் பேப்பர் அந்த மாதிரி நம்ம வழக்கமா செய்யக்கூடிய ஆ செலவுகள் எது எது முக்கியமானது அப்டிங்கிறத வந்து நம்ம எழுதி ஒரு திட் திட்டமிட்டு செய்யம் போது தேவையில்லாத அனாவசிய செலவுகள் வந் து நம்ம கொறைச்சிக்கிலா அந்த வரவு செலவு கணக்கு எழுதும் பழக்கம் இருக்கு அப்டின்னா நிச்சயமா நம்ம வந்து எந்த ஒரு பணத்தையுமே வந்துட்டு வீண் விரையும் செய்ய மாட்டோம் அப்டியு செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அத அடுத்த மாதம் வந்து நம்ம வந்து திருத்திக்குவோ தோழி அதே மாரி வந்து பாத்தீங்க அப்டின்னா பள்ளி குழந்தைகளுக் க்கு வந்து முன்கூட்டியே நம்ம வந்து திட்டமிட்டு இப்ப ஒரு ஹோம் ஒர்கே செய்யறாங்கன்னா நாளைக்கு அவங்களுடைய டைம் டேபிள்ல என்ன ஆடர் ஃபஸ் பீரியடு வருது அது செகண்ட் பீரியட்ல என்ன வருது அந்த சப்ஜெக்டுக்கு ஏத்த மாதிரி திட்டமிட்டு நம்ம வந்து படிக்க வெச்சோ அப்படின்னா அவுங்களுக்கு வந்துட்டு டென்ஷன் குறையு அவுங்க வந்து ஈஸியா வந்துட்டு மதிப்பெண் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் தோழி வாரத்துக்கு ஒரு சப்ஜெக்ட் வந்து தேர்வு அப்டிங்கறத வந்து என்னுடைய மகனுக்கு நா வழக்கமா வெச்சிருவே அப்போ அவுங்க அந்த ஒரு மாதத்திலயே வந்து அஞ்சு சப்ஜெக்ட் இருக்குன்னா அஞ்சு சப்ஜெக் ட்டுமே ஆ முக்காவாசி அவுங்க வந்து படிச்சு முடிச்சிருப்பாங்க தேர்வு சமயங்கள்ல அவங்களுக்கு எந்த ஒரு டென்ஷனு இருக்காது ஈவன் அவங்க பப்ளிக் எழுத போகும்போது கூட அவுங்களுக்கு கால நேரம் குறைவா இருந்தாலும் நம்ம கொடுத்திருக்க கூடிய தொடர் பயிற்சி மூலம் நிச்சயம் அவுங்க வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றியாளரா வந்து இருக்க முடியும் தோழி
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்ற எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு இந்த விஷயமா இருக்குங்க அதாவதுங்க இப்ப நீங்க எப்டி வார ஒரு முறை வந்து உங்க ப பையனுக்கு பரிச்ச வைக்கிறே அப்படிங்கறதெல்லா வந்து ஒரு நல்ல விஷயோ அந்த பரிச்ச வ ச்சு அதை பழகுனாதான் தோழி அந்த ப உண்மையானுமே அந்த பப்ளிக் எழுதுறப்போ வந்து அவுங்களுக்கு வந்து அத ஒரு ஃப்ரி ஃப்ளோனு சொல்லுவாங்க அது வந்து யூஸ்ட் டூ ஃப்ரி ஃப்ளோ அப்டின்பாங்க அதாவது இது அது அவுங்களுக்கு பழகி பழகி ரொம்ப ஸ் எழுதுறதுக்கு வந்து இதா இருக்கு இதே என் பொண்ணுக்கு இப்ப பாத்தீங்கன்னா டென் நைன்த் வரைக்கு அவுங்களுக்கு பெருசா சிரமம் இல்ல அ அதாவது குவாட்டலி அந்த மாதிரி அவுங்கள ஹேண்டில் பண்ணிட்டாங்க இந்த வருஷோ ஸ்கூல் போன ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா அ எப்டின்னா வெறு டெஸ்ட்டுதா அந்த டெஸ்ட்டு ஆ டெஸ்ட்டு முடிக்கிற அந்த கொஞ்ச நேரத்துல மட்டுந்தா போர்ஷன்ஸ முடிக்கிறாங்களே ஒழிஞ்சு அவுங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க படிச்சுதா ஆகணு கம்பல்சரியா நீங்க உங்ளுக்கு டெஸ்ட்டு டெஸ் ச்சு டெஸ்டு டெஸ்டுனு அ அ அவுங்களுக்கு அந்த ஃபுல்லா அந்த ப்ரெஷர் குடுக்குறாங்க அவுங்க மேம் ரொம்ப அழகா என்ன சொன்னாங்கன்னா நீங்க இப்ப உங்களுக்கு இது கஷ்டமாதா இருக்கு இதே இதே விஷயோ வந்து உங்களுக்கு செப்டம்பர் நவம்பர் டிசம்பர்ல எல்லா பாருங்க நீங்க வந்து இதையே நீங்க ரொம்ப அப்படியே அசால்ட்டா எழுதுற மாதிரி உங்களுக்கு பழகி போயிரு ஜனவரில எல்லா நீங்க வந்து அப்படியே ஃபுல் ப்ரிப்பரேஷனோட நீங்க வந்து அப்டியே பக்காவா இருப்பீங்க நாங்க சொல்லி குடுக்கறதையு நாங்க என்ன சொல்றதமோ அதை போட்டு புரிஞ்சுகிட்டு நீங்க வந்து அந்த அதை மட்டு ஃபாலோ பண் பண்ணுங்க வேற எதுவுமே நீங்க வந்து மனசுல யோசிக்காதீங்க அப்டின்னு சொல்லி ரொம்ப அழகா மேம் சொன்னாங்களா
ம் நிச்சயமா தோழி அந்த தொடர் பயிற்சி மட்டுந்தா அவுங்களுக்கு வந்து பிப்ரவரி மார்ச்ல எல்லா அவுங்க வந்து பொதுத் தேர்வ வந்து எதிர்கொள்ளும் போது அவுங்களுக்கு அது உதவியா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப மூணு மணி நேரம் தேர்வு எழுதுறாங்க அப்டின்னா அப்டியே கண்ண கட்டி காட்ல விட்ட மாதிரி வந்து எழுத கூடாது தோழி இப்ப இந்த ரோமன்னா இவ்ளோ நேரத்துக்குள்ள அவுங்க முடிக்கணு ஒன் மார்க் குன்னா அவங்க பத்து கொஸின்னா அவுங்க பத்து நிம்ஷத்துல அந்த ஒன் மார்க் வந்து முடிச்சிரனு அதே மாரி ஒவ்வொரு ரோமனுக்கு இந்த டைமிங்குள்ள நீங்க முடிக்கனு அ அப்டிங்கிற பழக்கத்த நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லி் குடுத்துட்டோ அப்டினா பொதுத் தேர்வுல வந்து அவுங்க இந்த கேள்விய நா விட்டுட்டு வந்துட்டே எனக்கு இந்த நெடுவினா பத்தல அப்டிங்கிற ஒரு தயக்கம் வந்து வராது தோழி அதே மாதிரி நெடு வினா கள் எல்லா வந்து அவுங்க முன்னாடியே எழுதி பழகிக்கனு ஏனா அது நான்கு பக்கம் ஐந்து பக் கம் கடைசி நிம்டத்துல எழுதும் போது அவங்களு பதட்டமாகி அதுக்கு பின்னாடி இருக்கற கேள்விகள வந்து விட்டுட்டு வறதுக்கு நெறைய வாய்ப்பிருக்கு ஆனால அந்த மாதிரி இல்லாம அந்த நெடு வினாக்களை எல்லா முன் கூட்டியே வந்து எழுதக் கூடிய பழக்கத் த வந்து கொண்டு வரணு இப்ப மேக் சிந்தடிக்னா கிராப் ஜாமென்ட்ரி எல்லா அவுங்க வந்து எடுத்துனே போட்றனு தோழி அதுல அவுங்கனால அதிக மதிப்பெண் எடுக்கவு முடியும் அந்த பதட்டத்துனால பெரிய கேள்விகள வந்து விட்டுட்டு வரக் கூடிய பழக்கமும் வந்து ஆரம்பத்தலயே துண்டிக்க பறனால அவுங்களுடைய ஸ்கோர் வந்து ஹையா இருக்கு தோழி இந்த மாதிரி நெறைய டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணனால தா அதிகம் மதி கள் வந்து கடந்த ஆண்டு என்னுடைய மகன் வந்து எடுக்க முடிந்தது அப்பவுமே நாங்க நெறைய ஆ கஷ்ட நஷ்டங்கள வந்து எதிர்கொண்டு தா இந்த எடத்த வந்து பிடிச்சோம் தோழி அவ்ளோ எழுதுல கெடைக்கல
அதா அதா அதா அதா புரியுது புரியுது ம்
ஆனா அந்த அனுபவத்த தா நாங்க வந்து எங்களுடைய மாணவர்களுக்கு நாங்க வந்து சொல்லி திறம் தோழி
ம் ம்
அப்ப அந்த அனுபவத்தோட அவங்க வரும் போது நிச்சயம் இங்கே வரும்போது ஒரு முப்பத்தைந்து நாப்பது சதவீதம் எடுத்துட்ருந்தாலு இந்த தொடர் பயிற்சி அதுக்கப்புறோ அறிவுரை அந்த உளவியல் ஆலோஸ் பிரச்சனைகள் இதெல்லா குடுத்து பின்பற்றும் போது ஒரு சராசரி மாணவி கூட ஒரு எழுவத் அது எம்பது சதவீதம் மதிப்பெண் பெற்று இன்னைக் கி வந்துட்டு ஆ ஒரு மெரிட்ல வந்துட்டு காலேஜஸ்ல வந்துட்டு சேந்துருக் காங்க தோழி அத எல்லா கேக்கும் போது நிச்சயமா நமக்கு வந்து ஒரு அவர்கள் சாதித்ததை விட நம்ம ஏதோ சாதிச்ச மாதிரி ஒரு ஒரு ஆத்ம திருப்தி வந்து நிச்சயமா கெடைக்கு தோழி
கண்டிப்பா சோழி நீங்க சொல்றதல்லா ரொம்ப நல்லா இருக்கு அதாவது இந்த விஷ்யங்கள்ளா நீங்க எப்டி அந்த மாரி தேர்வு முறைகள பத்தி எல்லா சொல்லு போது ரொம்ப சிறப்பா சொன்னீங்க எப்பயமே நீங்க அந்த டீட்டெயில் ஆன்சர் எல்லா பாத்திங்கனா எழுதி முன்னாடியே படி கடைசி நிமிஷத்துல கண்டிப்பா அத படிக்கிறத்க்கான மூடு இருக்காது அத படிக்கிறக்கான ம மன அமைதியு இருக்கு அது கண்டிப்பா டென்ஷன் அத படிக்கலங்கற டென்ஷன்லயே படிச்சத பூராவு மறந்து போய்ரு இல்லிங்ளா அத அதனால வந்துட்டு க கடசில வந்து பெரிய பெரிய ரிஸ்க் எடுக்காம மொதல்லயே அ கொஞ்சோ முன்னாடியே அது என்னென்ன டைம் டேபிள் போட்டு படிக்கறதுங்க ஏனா எனக்கே சின்ன வயசுல அந் இன்னு நியாபக இருக்கு எனக்கு எக்ஸாம் அந்த மாதிரி ஏதாவது குடுத்துட்டாங்னாலோ போஷன்ஸ் எதாவ்து நா படிக்கிற மாரி இருந்துதுன்னா நா டைம் டேபிள் போட்டு வச்சுக்குவேங்க இந்தன்னைக்கி இந்த டைமிங் க்கி இப்படி படிக்கணு அப்படிங்கிற ஒரு இது பண்ணோம்னா நம்ம அத முடிக்கிறோ முடிக்கல அடுத்ததுங்க ஆனா அந்த டைம் டேபிள் போட்டு வச்சன்னா இந்த நாட்களுக்குள்ளார நா இத முடிக்கணு அப்டின்னு வச்சிருப்பே பாத்தீங்ளா அதனா நிச்சயம்மா அத வந்து ஃபாலோ பண்ணுவ அதனால அ என்ன படிக்கணு எப்டி படிக்கணு அப்பதா எந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்கு திட்டமிட்டு செயல்படணு அப்படிங்கறது இருக்குதில்லைங்ளா அதுனால நம்ம அத வந்து திட்டம் ட்டு தா செயல படணு அப்டின்னு நா நெனக்கிறேன் நீ
நிச்சயமா தோழி நிச்சயமா இப்ப நம்ம வந்து பாத்தோ அப்டின்னா இப்ப குழந்தைகளுடைய படிப் ப்பே நம்ம எடுத்துட்டோ அப்டின்னா இந்த காலகட்டத்துல குழந்தைகளுடைய படிப்புக்கான செலவு அப்டிங்கறது நம்ம வாழ்க் கைனுடைய பெரும் பகுதிய வந்து அ அத வந்து ஆக்கிரமிப்பு செய்ற மாரிதா இருக்கு ஆனா அதயுமே நம்ம வந்து திட்டமிட்டோ அப்டின்னா மிக எளிமையா வந்து நம்ம அத வந்து ஹாண்டில் பண்ண முடியு தோழி இப்ப நமக்கு அந்த அ அஞ்சல் அலுவல வுலலால்லா வந்து பாத்தீங்கன்னா நறைய சிறுசேமிப்பு திட்டம் வந்து இருக்கு என்னுடைய மகனுக்கு வழக்கமா நாங்க என்ன பண்ணுவோ அப்டின்னா சிறு வயதுல இருக்கும் போதே ஒரு சிறுசேமிப் ப்பு திட்டம் வந்து ஆ ஓபன் பண்ணி அதுல வந்து கெடைக்கும் போதெல்லாம் பணம் வந்து அதுல சேத்து வைக் வக்கிற பழக்கம் வந்து உண்டு தோழி அப்ப அது வந்து பி பி எஃப் அப்டின் சொல்லிட்டு ஒரு திட்டம் கூட நீங்க நிச்சயமா கேள்வி பட்ருப்பீங்க ஆ அஞ்சல் நிலையங்கள்ல வந்து இருக்கு அது வந்து பதினைந்தாண்டு ஆ
ம்
செல்வ மகன் பதினைந்தாண்டு காலம் திட்டமா இருந்தாலுமே ஐந்தாண்டுக்கு பிறகு நமக்கு தேவைப்பட்டா அதில் ஒரு பகுதி பணத்த வந்து நம்ம எடுத் துக்லா திருப்பி கட்ட வேண்டியதில்ல என்னுடைய மகன் வந்து ஒரு நான்கு ஐந்து வயது து இருக்கும் போதே அந்த திட்டத்துல வந்து நாங்க இணைஞ்சிட்டோ அப்ப என்னோட என்னுடைய மகன் வந்து ஒரு ஏழாவுதெல்லாம் படிக்கும்போது பாத்தீங்கனா அந்த திட்டம் ஒரு நான்கைந்து வா மா வருடங்கள் வந்து முடிஞ்சிருந்தது அப்ப இப்ப நம்ம ஒரு ஒரு லட்ச் லட்சம் ரெண்டு லட்சம் சேத்தி வச்சிருந்தோ அப்டின்னா அதுல மூணுல ஒரு பங்கு வந்து நம்ம எடுத்து அப்டியே அத வந்து ந்து பள்ளி கட்டணமா வந்து செலுத்திர்லாம் தோழி அப்படித்தா நாங்க ஏழு எட் எட்டு ஒன்பது பத்து நான்கு வருடமுமே வந்து அந்த பள்ளி கட்டணத்த வந்து கடன் வாங்குறதோ அல்லது த்த அந்த சமயத்துல போயி அறுவதாயிரோ எழுவதாயிரோ அவஸ்தப்படுறதோ அந்த மா மாரி வந்து கிடையாது தோழி வருடத்துக்கு ஒரு முறை அதுல நம்ம வந்து எடுக்க வேண்டிய எடு வருடத்துக்கு ஒரு முறைதா எடுக்க முடியு அடிக்கடி எடுக்க முடியாது அதுக்கு தகுந்த மாரி நம்ம திட்டமிட்டு அந்த பணத்த வந்து நம்ம சேத்தி வச்சிருந்தோன்னா அதுல ஒரு பகுதி எடுத் து நம்ம மே மாதத்தில் வந்து அவுங்ளுக்கு வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கு வந்து எளிமையா இருக்கும் தோழி அதே மாதிரி அவுங்க எட்டாவாது ஒம்பதாவ்து படிக்கும் போதே அவுங்ளுடைய கல்லூரி படிப்புக்கு நம்ம திட் திட்டமிட்டுட்டோ அப்டின்னா நிச்சயமா ஏன்னா இன்னக்கி கல்லூரி படிப்புங்றது பத்து லட்சம் பதினைந்து லட்சத்துல இருந்து ஐம்பது லட்சம் வரைக்குமே போகக்கூடிய சூழ்நிலைகள் வந்து வந்துரு ச்சு அவ்வளவு நம்மனால செய்ய முடியாட்டியும் நம்ளுடைய சக்திக்கி ஏற்ப நம்மளோட ளுடைய சேமிப்பு வந்து நம்ம வச்சிருந்தோ அப்டினா அந்த கால த்தில் உரிய காலத்துல ஏற் படக்கூடிய இன்னல்கள வந்து நம்ம வந்து தவிர்த்துக்கலாம் தோழி
கண்டிப்பா கண்டிப்பாங்க தோழி இன்ன ரொம்ப அழகா‌ திட்டமிடல பத்தி நீங்க நெறைய உங்க கருத் த சொன்னீங்க ரொம்ப நல்லா இருந்தது நன்றி தோழி
நன்றி வணக்கம் தோழி